என்ன பண்றீங்க ஆ சொல்லுங்க தோழி கட்டாய்டுச்சே ஹலோ ஆஹ் கேக்குதா இப்ப ஃபுல்லா ஆ எனக் கேக்குது கவி சாப்டிங்ளா
ஆ சாப்டே கவி
சொல்லுங்க நீங்க ஏதோ சொல்லி இருக்கைலே அப்டி கட் ஆயிடு தோழி ஆமா அதா லா காலேஜ் பத்திதா சொல்லிட்ருந்தே பீ காஞ்சா அத எப்டி அத எப் எப் சொல்லுங்க க சொல்லுங்க கவி நீங்க இப்ப எப்டி அட்மிஷன் போட்டீங்க ஆன்லைன்லயா நேர்ல போனீங்ளா
இல்ல லா காலேஜி வந்து நம்ம தமிழ்நாட்ல ஃபுல் அண் ஃபுல் வந்து எப்டி இருக்கோ
எப்டி இருக்கோனா ஆன்லைன் தா அதாவ்து மொத்தோ பதினஞ்சு கவர்மண்ட் காலேஜ் இருக்கு லா காலேஜ் ஆ தா பதினஞ்சு லா காலேஜிக்குமே நம்ம அட்மிஷன் போடணு ரெண்டு வகையா இருக்கு கவி இப்போ வந்து சோயல்னு சொல்லுவாங்க அதாவ்து
ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்
ன்ஸ் ஆ யூனிவர்சிட்டி தமிழ்நாடு அம்பேத்கார் யூனிவர்சிட்டி அது ஒரு பார்ட்டு இன்னொரு பார்ட்டு வந்து அதோட அஃப்லியேட்டடு காலேஜஸ் ம் இப்ப அந்த அஃப்லேட்டடு காலேஜஸ்னு சொல்லம் போது
அந்த யூனிவர்சிக் கீழதா வரும் ஆனா அந்த சிலபஸ் ஒரே மாறி இருக்காது ஃபீஸ் ஸ்டக்சர் ஒரே மாறி இருக்
ஒரே மாறி இருக்காது எல்லாமே டிஃப்ரண்ட் டிஃப்ரண்டா இருக்கும் ப்ரைவெட் காலேஜ் மாறி ஆ ஆமா இப்போ வந்து யூனிவர்சிட்டியே ப்ரைவெட் காலேஜ் மாறி எடுத்துக்கலா மத்த அஃப்லேட்டட் காலேஜஸ் வந்து கவர்மண்ட் காலேஜ் மாறி எடுத்துக்கலா இப்போ நீங்க யூனிவர்சிட்டிகே அப்ளிகேஷன் போடனூனாலே
ஓவர் ஜ ஏ நார்ம்லா கம்லீட்
கம்னிட்டி பொருத்திவர்னு தானா இருக்கும்
அந்த கம்னுட்டி வேஸ் பாக்கும் போதே தௌசண்ட் ருபீஸ் நம்மளுக்கல்லா வரும் மேக்சிமம்
துலா ஆனா அஃப்லேட்டட் காலேஜஸ்க்கு அப்ளே பண்றதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடு ருபீஸ்தா ஃபீஸு
அனா க
ஆனாகா அந்த சோயல்ல ஃபீஸ் பாத்தோனா பெர் செமஸ்டர் எய்ட்டி தௌசண்ட்ல இந்து ஒன் லேக் பெர் செமஸ்டர் ஆனா இங்க வந்து வருஷத்துக்கே ஆயிரூவாதா மொத்தோ மூணு வருஷத்துக்கு மூவாயிரூபா அது போக எக்ஸாம் பீஸ் மட்டு வரு வேற எந்த ஒரு இது வராது போய்
அ
கட்டி படிக்கிறவங்களுக்கும் வேற பீஸ்சு ஆமா இப்போ ஆயிரூவா கட்டி படிக்கிறவங்க வந்து எப்டின்னா அவங்களுக்கு பீஸ்சு அதுதா ஹான்ஸ் டிகிரின் சொல்லுவாங்க ஹானஸ்
அவங்களுக்கு நாங்க முப்பெத்தெட்டு பேப்பர் தா படிப்போ அவங்க எங்களோ விட பன்னிரெண்டு பேப்பர் எக்ஸ்ட்ரா படிப்பாங்க
பாங்க ப்ராஜெக்ட் டிஃப்ரெண்டா இருக்கு அப் ப்ரோச் டிஃப்ரெண்டா இருக்கு டீச்சிங் டிப்ரெண்டா இருக்கு அங்க வந்து எங்கள விட கொஞ்சோ க்வாலிட்டி அதிகமா இருக்கு ஆனாலுமே எப்டி சொல்றது அங்க வந்து யாருக்குலா ஃபீஸ் கட்ட முடியுமோ அவங்க மட்டு தா படிக்க முடியு ஏன்னா த்ரீ அ போர் போர் அண்ட் ஹாப் லேக்ஸ் ஆகு இது நா சொல்றது எல்லாமே த்ரீ இயர் கோர்சு ஃபை இயர் கோர்ஸ்க்கு சொல்லல த்ரீ இயர் கோர்ஸ்சு இதேது அப்பிரியர் காலேஜஸ்ல படிச்சீங்கன் வெச்சுக்கோங்களே உங்ளுக்கு வருசோ மூணு வருஷத்துக்கு மூவாயிரூபா தா மொத்தமே ரெண்டுக்கு அவ்ளோ டிப்ரன்ஸ் இருக்கு ஆனா அப்ளிகேஷன் ஒண்ணு தா அந்த அப்ளிகேஷன் உள்ள போய் பாக்கும் போதே ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்ளியேட்டட் காலேஜஸ்னு ஆப்ஷன்ஸ் இருக்கு எந்த ஆப்ஷனுக்குள்ள போய் அப்ளே பண்றமோ அதுதா
ஃபேசிக் டீடைல்
காயில குடுத்தாலு அதா வரு
புரில
தெரியாம சாயில் குடுத்துட்டாங்க அதா வருங்க ஆமா சாயல் தெரியாம குடுத்துட்டாலு அங்கதா போகு இந்த மாரி நெறைய தப்பு போன வாட்டி நெறைய பேர் இது பண்ணிருந்தாங்க எப் எப்டி பண்ணிருவாங்கனா ஆன்லைன்ல அது கொஞ்சோ வெப்சைட் டவ்ன்னாவே இருக்கு ஏனா எல்லாரு அட்ட டைம்ல அவ்ளோ அப்ளி கேசன்ஸ் போடுவாங்ளா அதனால டவ்னா இருக்கு போது நம் நெறைய பேர் பண்ண தப்பு லாஸ்ட் டைம் ஏ கூட படிக்க வேண்டியவங்க த்ரீ இயர் கோர்சு ஆனா ஃபை இயர் கோர்சு சுல அப்ளே பண்ணிட்டு வேயிடா பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்பிரல் காலேஜ்ஸ்ல போட்றதா நெனச்சிட்டு சோயல்ல போட்டுட்டு வெட் பண்ணிட்டு இருந்துருக்காங்க சோ எப்டி அந்த மாரி அப்ளிகேஷன்லா நெறைய தப்பு நடக்கு சோ நம்ம பாத்து பொறுமையா தா போடணு என்ன கவி எப்டி எப்டி கேன்சல் பண்ணாங்க கேன்சலா என்னது இல்ல இப்ப சாயல்ல தெரியாம தான போட்டாங்க அப்ப எப்டி அந்த அப்ளிகேஷன கேன்சல் பண்ணாங்க கேக்
இல்ல அப்லிகேஷன்லா கேன்சல் பண்ண முடியாது கவி ஆனா அந்த அப்லிகேஷன் டேட் முடிறதுக்கு முன்னாடி
படி அப்பிரியர் காலேஜ்ஸ்கு அப்ளே பண்ணிட்டாங்கனா இங்க சீட் கெடைக்கு இல்லன்னா ஒரு வருஷோ வெய்ட் தா பண்ணணு திருப்பி அடுத் அடுத்த அப்ளிகேஷன் அடுத்த தா போட முடியு அடுத்த வருஷத்து தா வைட் பண்ணணு இந்த ஃபைவ் இயர் த்ரீ இயர்ல தப்பு பண்ணாலு செரி சோயல் த்ரீ அப்ளியேட்டட் காலேஜஸ் இதுலா தப்பு பண்ணாலு செரி
ஒன் இயர் வெயிட் வெயிட் பண்றது தவிற வேற வழியே கெடையாது ஏ கூட இப்போ இருக்க ஒரு பொண்ணு கூட அப்டிதா பண்ணிட்டு இருக்க போன வரு
போன வருஷோ போட்ட பொண்ணு ஆனா போன வருஷோ மிஸ்டேக்னால வர முடில இந்த வருஷோ போட்டுட்டு எங்க கூட படிச்சிட்டுருக்கா ஆனா நீங்க அதா நீ ஒரு வருஷோ அவுங்களோட சீனியர் தா அப்போ அ நா ரெண்டு டிகிரி முடிச்சிட்டு வந்திருக்கேன்ல. அவுங்கெல்லா ஒரு டிகிரி முடிச்சிட்டு வருவாங்க.
அதாவது, எல் எல் பி க்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கெடையாது கவி, எலிஜி
எலிஜிபிலிட்டி ஒரு டிகிரி எயா கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா, ஒரு டிகிரி முடிச்ச பிள்ளைங்க, ஒரு அஞ்சு ஆறு பேரு தா இருப்பாங்க நூத்தி அறுவது பேர்ல
அது போக, மத்த எல்லாமே ரெண்
எல்லாமே ரெண்டு டிகிரி முடிச்சவங்க, கல்யாணம் முஞ்சவங்க, ஃபார்ட்டி பிளஸ், ஃபிப்டி பிளஸ், சிக்ஸ்டி பிளஸ் மொத கொண்டு எங்க கிளாஸ்ல இருக்காங்க.
அதனால அதுக்கு வேற எந்த எலிஜிபிலிட்டியு கெடையாது, ஒரு டிகிரி முடிச்சிருக்கணு மத்தபடி வேற எந்த எலிஜி
எலிஜிபிலிட்டியுமே அதுல வராது. அவ என்னன்னா அந்த பொண்ணு, பி ஏ எல் எல் பி ன்தா போட்டிருக்கா. ஆனா அவ படிச்சது வந்து, டேரக்டா டுவெல்த் முடிச்சவுமே அந்த காலேஜ் போயிட்டா, அப்ப அவ எப்டி போட்டா? அவே பையே ஸ்கூலுக் ட்ரை பண்ணி ஆ ஃபைவ் இயர் கோர்ஸ் பி ஏ அதுதா பி ஏ எல் எல் பி நா படிக்கறது எல் எல் பி மட்டும் தா, பி ஏ எல் எல் பி கெடையாது. ஆ ய் எப்பவோ திருநெல்வேலிக்கு வன்டாலே அந்த வந்துட்டாங்களா, புரியல என்ன இது திருநெல்வேலி வன்டாலா டுவெல்த் முடிச்சொன்னே, மூணு வருஷோ போனா. ஹலோ நம்ம காலேஜ் சேந்த, நம்ம காலேஜ் சேந்தவங்க ஷாலினி ஆமா சொன்னா அவளு அங்க சேந்தா, சென்னையில லா சேந்தா
சேரி
சேந்துட்டு நம்ம த்ரீ இயர்ஸ் முடிக்கவு அவளு இங்க வந்துட்டா முடிச்சிட்டு அப்ப எப்படி ஆமா முடிச்சி இங்க வந்து, இப்ப ரெண்டு வருஷோ இங்க கோர்ட்ல போயிட்டு இருக்கா. முடிச்சிட்டு வந்திருக்க மாட்டாங்க, டிரான்ஸவர் போட்டு வந்திருப்பாங்க சென்னை காலேஜ் ல இருந்து திருநெல்வேலி காலேஜுக்கு டிரான்ஸ்பர் வாங்கியிருப்பாங்க.
இப்போ கோர்ட்டு கேம்பஸும், காலேஜ் கேம்பஸ்
கேம்பஸும் ஒரே எடத்துல இருக்கனால, நீங்க அப்டி நெனைச்சிட்டு இருக்கீங்க. இப்போ மாறிட்டா ஆனா எப்டி அப்போ பி ஏ எல் எல் பி இது மூணு வருஷோ முடிச்சேன்னு சொல்லுவா? அப்ப எனக்கு தெரியாதனால அப்டி ஏன்ட்டா சொல்டாளா? தலையில கெட்டிடாலா அப்டி
இல்ல புரியில, புரியல பி ஏ எல்
பி ஏ எல் எல் பி புரில அப்டியிருந்து அவ கேக்வெட்டயிலல்லா அப்படிதா போடுவா, அவங்க அப்பா வந்து கிராஜுவேட் ஹால்ஸ் அப்டின்னு பிராக்கெட்ல போட்டு, அவளுக்கு கிராஜுவேஷன்லாம் போட்டுருந்தாங்கலே, செரி ஆனா நம்ம சேரம் போதுதா, அந்த பொண்ணு சேந்தாளா? அ ஏயா ஏன் பக்கத்துட்டு பொண்ணு ஷாலினி பேற சொல்ல வேணாம்னு சொல்லிக்கிட்டிருக்கே. ஓ டுவெல்த் முடிச்சிட்டு சேந்தாங்களா?
இல்ல டுவெல்த் முடிச்சிட்டு சேந்தா அஞ்சு இயர் படிச்சுதா ஆகணு, மூணு வருஷத்துலல்லா படிச்சி முடிக்க முடியாது. மேபி அவுங்க திருநெல்வேலிக்கு வந்து, திருநெல்வேலியில ரெண் அ இது அ காலேஜ் படிச்சிருப்பாங்க, உங்களுக்கு வே தெரியாம இருக்கலா, என்னா அது ரெண்டுமே ஒரே கேம்பஸ்ல இருக்கு பாத்தீங்களா அவுங்க கோர் கோர்ட்கு போறாங்களா, காலேஜ் போறாங்களான்னு தெரியாது, அண்ட் திருநெல்வேலி காலேஜ்லயே என்னன்னா
பண் ஜாங்க பயோமெட்ரிக் எல்லா காலேஜ்லயு பயோமெட்ரிக் வர்ல ஒண்ணு, ரெண்டு காலேஜ்லதா இருக்கு. கு அதுல திருநெல்வேலியு ஒன் ஆப் தி காலேஜஸ்.
அங்க போய் பன்ச் பண்ணிட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அட்டன்ஸும் விழுந்துரும் அப்புறோ நீங்க எங்க இருக்கணுங்கறது இல்ல.
நா என்ன கேட்டே அப்ப எப்டி அவ கிராஜுவேஷனுக்கு படிச்சிருந்தான்னு கேட்டே நம்முக்கு நம்ம காலேஜி பட் கிராஜுவேஷன் முடிஞ்சிட்சில ஆமா முன்னாலேயோ பின்னாலயோ அவளும் சேஜ பின்னுக்கு போட்ருந்தா அது எப்டி படுச்சு முடுச்சிருப்பாங்க இப்ப தா பைஃவ் இயர்ஸ் ஆயிட்ல கவி அப்ப அதா எனக்கு தெரிய ஆ இப்ப நம்ம படுச்சுமுடுச்சு பைஃவ் இயர்ஸ் ஆய்ச்சு இல்ல அவங்க இங்க வரும்போதே படுச்சு முடுச்சுடாங்ன்னு நீங்க நெனச்சிருபீங்க ஆனா அவுங்க அப்பவு படுச்சுட்டுதா இருந்திருப்பாங்க இப்ப தா முடுச்சிருபாங்க படுச்சுட்டு இருக்கும் போத என்ன பாருங்க எல்லா பசங்களு படிக்காக்கு யூனிஃபார்ம் போட்டோனெ அப் பைக்ல வந்து லாமு க்கான எல்லாத்தையு ஒட்டுறது நாங்க அட்வகேட்டுன்னு காட்றது அந்த மாரி விஷ்யங்கள எல்லாரு பண்ணி கெத்து நெனைக்கிறது தானே அதாவ்து ஃபேமிலியோட தா மூணு எல்லாரு அப்டிதா கவி பண்ணுவாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாரு இருக்கு பட்
ஸ்டூடெண்ஸ் அ
அவுங்ளோட என்ஜாய்மெண்ட்டுகாக ஒரு கெத்துகாக அப்டி பண்றாங்க அதெல்லா சும்மா ஜாலிக்கு ஃபேமிலியோடயா குடும்பத்தோடயா
ஏ எல்லா வீட்
நீங் இல்ல நீங்க சொல்றது எனக்கு எப்டி இருக்குன்னா அப்டி நம்ம எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கோ பாருட்டு இருக்கு கடவுள் அப்படிலாம் சொல்ல முடியு எல்லாரு அப்டிதா இருப்பாங்க போட்டுக்கு போறா இப்ப போட்டுக்கு போறான்ட்டாங்க இப்ப நம்ம ஊர்ல இப்ப நானாலு பரவாயில்ல சொன்னே நானே இவ்ளவு முட்டால இருக்கேன்ன கல்யாணாகி இப்ப ரெண்டு வர்ஷோ ஆயிட்டு அப்ப எத்தன பேர அப்ப அந்த புள்ள வேலைக்கு போட்டுக்கிட்டோ வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு நெனச்சிருபாங்க அது அது நல்ல விஷ்யந்தானே இதெல்லா நம்ம பேசகூடாது கவி இதெல்லா அவங்கவுங்க பர்சனல் நம்ம எதும் சொல்ல கூடாது ஷாக்கிங்கா இருக்கு இப்ப நீங்க சொல்ல போன எனக்கு தெரிய அஞ்சு வர்ஷோ போட்டுக்கான் மூணு வர்ஷத்துல இங்க வந்துட்டா அப்ப இவ்ளோத் கார்ருக்கு போறதுக்கே பிஃப்த் இயர் இருங்கும்பதே மேக்சிமம் கோர்டுக்குள்ள போயிருவாங்க அதுனால அவுங்க அப்டி எடுத்திருப்பாங்க முடிச்சண்ணது இங்க இருந்து ஒரு ஆறு மாசோ ட்ரெயினிங் போனா அது ஆறு மாசோ ட்ரைனிங் உண்டு எக்ஸாம் உண்டு தெரியுமா அது ஒரு எக்ஸாம் உண்டு அதுல வந்து கிளாஸ்ல எடுத்து எதோ தனியா அதுக்கு ஒரு சர்ட்டிபிகேட் வாங்கி வ வ ஸ்டேட்டஸ்ல்வா போடந்தாங்கு அப்பா அப்ப படுச்சு முடுச்சுட்டாங்க இப்போ முன்னாடி படுச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே படுச்சு முடுச்சத சொல்லிருப்பாங்களா இருக்க ஆனா இப்ப படுச்சு முடிச்சுட்டாங்க அச்சச்சோ சாசா அஞ்சு வர்ஷோ சொல்றீங்களா அப்போஐயெ ஏங்கிட்ட மூணு வர்ஷத்துலயே இன்னு நாலு வர்ஷத்துல படுத்து முடிச்சுேன்னு சொன்னா அப்டின்னு ஒரு வேள அவ கூட இருந்துது இலைங்ளா யா அப்டிங்கறனால அவள மு ம் தெரியிலியே ம் சாப்ப இது இருந்து எதோ உங்களுக்கு கிரிமினல் இதெல்லா கொடுப்பாங்களோ சார் நீ ப்ராஜெக்ட்டு மாரி
புரியில
அதாவது கிரிமினல் இப்ப நீங்க செலக்ட் பண்ணுவீங்கல்ல என்ன லாயர் இருக்குனு ஆமா கேஸ் வந்து அவ எதோ சால்வ் பண்ட்டாளா அப்டின்னு சொல்லி எதொ ப்ராஜட்டு ஃபர்ஸ்ரைஸ் அப்டின் சொல்லி கீழ விட்டுடாங்க அது ஏ காம்படேஷனுக்கு போயிருப்பாங்க அந்த மாரி நெறைய விஷ்யங்கள் இருக்கு அதுல வந்து எதோ ஃபஸ்ட் ப்ரைஸ் அது வந்து யாருமே இது வரைக்கும் படுச்சுட்ருக்கவுங்க யாரும் முடிக்கலயா அதாவ அ அத வந்து த ஹானர் பண்ற விதமா எதோ வச்சிருந்தாங்க அதா உங்க அப்பா கேட்டுட்ருந்தாங் பாத்தே ஓஹோ செரி செரி அது காம்படிஷன் நெறைய இருக்கு கவி ஒன்னா போய்க்கிட்டே இருக்கலா ஜெயிக்கிறவங்க ஜெயிச்சுக்ட்டே இருப்பாங்க. இல்ல கவி நா இப்பந்தா சேந்தே அது செப்டம்பருக்கு அப்புறந்தா நா காலேஜ்க்குள்ள போற ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த இன்பர்மேஷன் எல்லாமே குடுத்துட்டாங்க. எனக்கு லேட்டாதா தெரிஞ்சுச்சு ஆனா அதே நேரத்துல எனக்கு ரெண்டு செமஸ்டரும் சேத்து டுவெல் பேப்பர்ஸ் எக்ஸாம் பாத்தீங்ளா ஆ எனக்கு அதுல ஃபோக்கஸ் பண்றதுக்குள்ளயே எனர்ஜில்லா போயிட்டு ம் அதனால நா அதுல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண இனிதா பாக்கணும் கவி க்குமா
கேக்கல
எக்ஸாம்க்கு பன்னெண்டு பேப்பரு இங்கைலா ஒவ்வொரு எக்ஸாம்கு கேப் இருக்குமா இல்ல எப்
ஒரு நாள் ஒரு நாள் கவி இப்போ எனக்கு வந்து அ மே ஒன்பதா அப்பவு பரிட்ச ஆரம்
பரிட்ச ஆரம்பிச்சது ஜுன் ஒன்னு வரைக்கு நடந்துச்சு கிட்டத்தட்ட இருவத்தெட்டு நாள் நடந்துச்சு ஓ ஆனா ஒவ் ஒரு நாள்தா வருன்ன தீவு கரெக்டா ஒரு நாள்தா நம்ம வந்து எப்டி இருக்கு தெரியுமா எனக்கு காலையில எ பரிச்சைக் போனோ ஒரு மணிக்கு பரிச்ச முடிச்சு வெளியே வருவே ஒன்றைக்கு வீட்டுக்கு வந்துருவே வந்து சமச்சு சாப்புடுவே மூணு மணிக்கு படுத்து தூங்குவே